ஆ அக்கா நல்லா இருக்கீங்களா பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு
ஆமாப்பா நல்லா இருக்கோம்ப்பா பேச ஆமா பேசுறதுக்கே டைம் இல்லப்பா பிஸியாவே போகுது எப்படா ஃப்ரீயாவோன் ருக்கு கமிட்மெண்ட் அதுக்கேத்த மாரி ஆய்ச்சா அதனால ஃப்ரீயா இருக்க முடியுதுல்லப்பா சொல்லுங்க
ஆமாக்கா
என்ன பண்றது நானு இந்த இது ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கணுட்டே இருந்தேன்ப்பா இது இப்பவு ரொம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புற ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அதுவு இந்த குழந்தைங்க வளர வளர நமக்கு ஏன்தா இந்த மாரி ஹெல்த் டிசீஸ்ல்லா அடிக்கடி வருதோ எதுவு முடியவு மாட்டேக்குது வேலை செய்யறக்கு வேலை செஞ்சாலு ரொம்ப டயர்ட ஆயிருது சீக்கிரோ மொதல்ல செஞ்ச மாரி எது பண்ண முடியுரது இல்லப்பா
ஆமாக்கா ஆமாக்கா ஏனா நம்ம ரொம்ப நம்ம செல்ஃப்ப கேர் பண்ண மாட்றோம்கா தூங்குறது இல்ல சரியான தண்ணி குடிக்கறது இல்ல பிள்ளைங்களே பாத்துக்கிட்டே இருக்கோமா அதனால நம்மளுக்கு அந்த சைட் எஃபெக்ட் எல்லா நம்மலுகுள்ள காமிக்குதுன்னு நனைக்க கிரேங்க்கா எனக்குமே சீவினிங்னா பாத்துக்கோங்க முன்னாடி எல்லா முடியே வராது அப்படியே சீவுனா அப்டியே கொத்து கொத்தா வருதுக்கா அப்டி எனக்குமே அப்டி
ஆ அது அதுதா வந்து சொல்றாங்கல்ல பெரியவங்கல்லா குழந்தைங்க பெருசாக பெருசாக வந்து நமக்குதா அதாகுங்கற மாரி குழந்தைங்க நம்ம குழந்தைங்க பெருசாக பெருசாக ஹ நமக்கு ஹேர் ஃபாலு வருது ஹெல்த் இஷ்யூஸும் வருது அதனால இன்னு பண்ண முடியமாட்டிங்குதுப்பா ஆ
அதுக்கு தா இப்ப நெறைய பா இதுல்லா சொல்றாங்க க ஹேர் பேக் சொல்றாங்க நெறைய ஹேர் ஆயில்ஸ் எல்லா சொல்றாங்கக்கா ஆனா அத யூஸ் பண்ணா எப்படி நம்மளுக்கு செட் டாகுமா என்னன்னு வேற தெரியல நீங்க எதுவு யூஸ் பண்ணிருக்கீங்களாக்கா
ஆ என்னப்பா சொல்லுங்க
கா இந்த ஹேர் ஃபாலுக்கு எதுவு நீங்க ஆயில்லு இல்ல ஹேர் ஃபேக் எதுவு யூஸ்
அதான்பா அந்த கரிசலாங்கண்ணி ஆ என்னாது செம்பருத்தி பூவு அதுக்கப்புறோ இது இன்னமு என்ன சொன்னாங்களே என்னமோ ஒரு வேரு பாது என்னமோ வேர்ன்னு சொல்லுவாங்க அது பேரு அதெல்லா செ அர ச்சு வட மாரி தட்டி தேங்கெண்ணெய்ல வந்து நல்லா காய்ச்சி ஒரு நாள் ஊற வெச்சு உற ஊற வச்சு அதுக்கப்புற அடுத்த நாள் வந்து ஹேருக்கு கொஞ்ச ரெகுலரா அப்ளே பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம்னா கொஞ்ச ஹேர்ஃபால் குறையுமாப்பா அப்புற வந்து நல்லா வந்து சுடுதண்ணிய காய வெச்சு அதுல வேப்பலைய போட்டு நல்லா கொதிக்க வெச்சு அந்த தண்ணிய போட்டு ஹேர் வாஷ் பண்ண பண்ண ஹேர் ஃபால் குறையுமாப்பா அந்த காலத்துல எல்லா இந்த சி சீவக்காய்லா அரைச்சு அரப்பு இதெல்லா தேச்சு போட்டு ஹேர் மாஸ்க் மாரி யூஸ் பண்ணி குளிப்பாங்க இப்பயுமே அவங்களுக்கெல்லா குரோத் ரொம்ப அதிகமாதா இருக்கு முடில்லா ரொம்ப அதிகமாதா இருக்கு ஆனா இப்ப வந்துட்டு நமக்கு சாப்புற சாப்பாடு ஃபுட்டலா எதுமே வந்து அந்த அளவுக்கு இது இல்ல எனக்கு தோணுது மண் அந்த அளவுக்கு ஒரோ சரியில்ல அதனால வந்து விளையிற வெளைச்சல்கள்லா அந்த அளவுக்கு இல்ல ஏனா உராமே வந்து நமக்கு இப்ப வந்து மெடிச இது கெமிக்கல் அதிகமா இருக்கிற உரங்கள் தா எல்லா இதுக்கு இப்ப யூஸ் பண்றோ அதனால மண்ணுக்கான இது சக்தி பத் தானால நம்ம சாப்பாடுமே அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல இருந்த அளவுக்கு இல்லப்பா
ஆமாக்கா கண்டிப்பாக்கா அங்கெல்லா கிராமத்துலலா என்ன பண்ணுவாங்க்கா இந்த செம்பருத்தி செடிலா இருக்குல ஷாம்புக்கு பதிலா அந்த செம்பருத்தி எலைய பூவ அத போட்டுட்டு அதுல கொஞ்ச தண்ணி ஊத்தி கைய வச்சே வந்து இது பண்றாங்க கா அதுலருந்து தண்ணி ஊத்துலருந்து அது ஷாம்பு மாதிரி அதுல லிக் யூடு வந்து ரொம்ப நல்லா கெட்டியா வந்துருது அத தேய்ச்சு வந்து குளிச்சு அ இது ஆனா கூட அந்த முடி வந்து கொஞ்ச ஷைனிங் ஆகு கொஞ்சோ ஹ ட்ராண்ட்ரஃப் வந்து கொறையுது அதுக்கப்பற என்ன பண்றாங்க கொஞ்சோனு வெந்தய நைட்டே ஊற வச்சுட் ட்டு காலைல அதோட வந்து கொஞ்சோனு உளுந்து வெந்தயமு போட்டு அதோட தயிரு மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு ஹேர் பேக்கப் போட்டுட்டு குளிக்கிறாங்க அங்க கிராமத்துல எல்லாமே உங்களுக்கு கெடைக்குல்ல ஈஸியா அதுனால அவ்ங்களுக்கு முடி பாத்தீங்கனா நெறையா இருக்கு எங்க வீட்ல எங்க தங்கச்சி அக்காலா பாப்பா எதாவ்து ஒன்னு பக்கத்துல அதுக்காக நம்மள மாதிரி எதோ கடைல போயி எந்த இது வாங்க மாட்டாங்கக்கா அங்க பக்கத்துல என்னென்ன இருக்கோ அந்த நீங்க சொன்ன மானி கரிசுலாங்கண்ணிலா அங்க சும்மா அந்த ஆத்துலே கெடக்கும்க்கா அத புடுங்கிட்டு வந்து நல்லா அரைச்சு தலைல தேய்ச்சு அப்டியே தேய்ச்சிருப்பாங்க கால் வரயு முடி இருக் கு பாத்துகோங்க இவுங்களுக்குலா
ஆ பரவால்லப்பா அப்டி இல்ல ஆனா அது அது வந்து நமக்கு அந்த குரோத்து கெடைக்குதுப்பா அந்த ஹேர் ஃபாலுக்கு வந்துதா நமக்கு தெ தெரிய மாட்டிக்குது
இது என்ன பண்றதுன் தெரிய மாட்டி அ எ அதெல்லா நீங்க சொல்றதுலா வந்து குரோத் வரு ஹேர் குரோத் வரு நமக்கு ஆனா இந்த முடி கொட்றக்கு பிரச்சனைக்கு
ஆ நா கேட்டேக்கா டாக்டர் கிட்ட அந்த க பாப்பா பெறந்தப்போ கேட்டப் ப அவுங்க என்ன சொன்னாங்கனா நீங்க சரியா தூக்கோ இல்ல உங்களுக்கு தூக்கோ இல்ல நீங்க தனியா அ இன்டேக் எடுத்துக்க மாட்றீங்க ஒங்களுக்கு வந்து ஒடம்புல எந்தளவு நீங்க தண்ணி தூக்கோ இதெல்லா டிப்ரெஷன்லா வா நம்ம டிப்ரெஷன் ஆனா ஒடம்பே சூட ஆகுதுல்லக்கா அப்ப வந்து நம்மளுக் க்கு ஹேர் ஃபால்லா அதிகமா இருக்கு தண்ணி மேக்சிமம் நீங்க நெறையா குடிக்கணு அதே மாதிரி இந்த கருகப் பில்ல இந்த மாதிரிலா எடுத்துக்கிட்டாதா இருக்கிறது வந்து ஒங்களுக்கு கொட்டாது அப்டின்ற மாதிரி டாக் டர் எனக்கு டைப் பண்ணுவாங்கக்கா
அப்டியா பரவால்லயே அதுவேணா கரெக்டு தாம்ப்பா அவ்ங்க சொல்றது ஆனா ஏனா நம்ம எந்த இதுவுமே போனாலுமே மெடிச ன வந்து மெடிசின் வழியா போகாம நேச்சுரலா இருக்றது கெடைக்கிறத வெச்சு நம்ம யூஸ் பண்ணி அது வழியா போனே ஏது சாப்புட்றதே வந்து நம்மொரு அதிகமா வந்து வெஜிட் டபுள்சும்
அ கீரையு அந்த மாரியே நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டாலுமே அதுவே நமக்கு வந்து கொஞ்சோ பெனிஃபிட் அதிகமா வருமே தவிர மெடிசன் வழியா போனா அது கஷ்டந்தாம்பா நாக் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும் டேப்லெட் அதிகமா எடுக்க எடுக்க கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்பாங்க அதுனால அதெல்லா கொஞ்சோ நம்ம பாத்துட்டு மெடிசன் எடுக்க அதிகபட்சமா எடுக்காம கொஞ்சோ நேச்சுரல் வழியில என்ன பண்ண முடியுமோ அது பண்ணா கொஞ்சோ நல்லாதா இருக்குல்லப்பா
ஆமாக்கா அந்த எங்க பக்கத்துல ஒரு நைபர் வேற அக்கா இருக்காங்க அந்தகா அந்த அக்காகு ஒரு லாங் ஹேரா தா இருக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்டின்னா அந்த இது கொட்றதுக்கு நம்ம கருவப்ல இருக்குலக்கா அதுல பத்து எல எடுத் த்துக்கணுமா அத எடுத்துட்டு அதுல கோ ஓ இது உலர் த்ராச்ச இருக்குல அ நம்ம காய வச்சு வச்சிருப்பல கிறிஸ்மஸ் பழோனு சொல்லுவோம்ல அத உண்ண அந்த க அந்த கருவப்லக்குள்ள வச்சு டெய்லி பத்து கவுண்டு சாப்படணுமாக்கா காலைல எம்டி ஸ்டொமக்ல அப்டி சாப்ட்டோம் அப்டின்னா அந்த மாதி ரி ஹேர்ஃபால் ப்ரச்சன இதெல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்டின்னு
அப்படியா இது எதோ புதுசா இருக்கே எனக்கு கேள்விப்பட்டதி ல்லயே கருவப் பில்லேல சாப்ப‌டணு பரவாவில்லயே நா நெறைய கருவேப்பில சாப்டுவேஸ் சும்மாவே சாப்டுவே
உம் உ அவுங்க சொன்னாங்க இந்த மாணி எம்டி ஸ்டொமக் இல்ல நா‌ இப்டி சாப்பிடுவேடா இன்டேக்காவும் எடுத்துக்கணு நம்ம வந்து ஹேரையு நல்லா என்னல்லாம் வச்சு கொஞ்ச கேர் பண்ணிக்கு ரெண்டுமே இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் அவுங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனைய கேக் ட்டா வந்து ஏஜ்ல கொஞ்சோ அதிகமாதாங்கா இருக்கு என்ன கேட்டா ஃபாட்டி ப்ளஸ் கிட்ட இருக்கும் ஆனாலுமே இன்னும் அவுங்களுக்கு ஒரு முடி கூட நெரக்கெல நல்லா லாங்காவும் இருக் க்கு ஹேர் இன்னும்மு இதாகலக்கா ன்க்கு
செரி செரிப்பா பா பரவால்ல நானு ட்ரை பண்ணி பாக்குறேன் இப்டி சாப்ட்டா கொஞ்சோ ஹேர் ஃபால் ஆறது கொறையுதான்னு பாக்கலாம் இல்லையா
ஆமாக்கா ஆமாங்கா
பழதற நானு ட்ரை பண்ணி பாக்குறே வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த வந்து மடில யூஸ் பண்ணுவாங்கல்ல எப்டி சொல்றேன்னா அ இந்த கத்தால இருக்குலீங்கமா கத்தாலையும் செம்பருத்தி பூவு செம்பருத்தி எலையும் ரெண்டுமே சேத்துக்கலா அதுக்கப்றோ வந்துட்டு அ வெந்தயத்த நல்லா வந்து ஒதையும் கொஞ்சோ ஊற வச்சு இது கூட சேத்து நல்லா வந்து மூணுமே மிக்ஸ் வரப்ப ரொம்ப ஒரு ஜெல்லு மாறி வரு அந்த ஜெல்ல‌ வந்து நல்லா வந்ததே மேலயு கொஞ்சோ ஃபஸ்ட் உள்ள கொஞ்சோ லைட்டா அப்ளை பண்ணிட்டு மேல மாஸ்க் மாரி போட்டுட்டு நல்லா ஒரு ஒண்ணவர் நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சோம்னா அப்டியே கொஞ்சோ ஹேர்ஃபாலு கம்மியாகும் முடியோட வால்யூம் அதிகமான மாதிரி காமிக்கும் அப்டி புசு புசுன்னு ஹ ஹேராயிடும் நமக்கு நார்மலா கும் ஹேர் கம்மியாருக்றவுங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சோயிது பண்ணீங்கன்னா வந்து ஹேர் ரொம்பவே கம்மியாயிருக்கும் மாரி தெரியு இல்லைங்களா ஹலோ அ இந்த மானி யூஸ் பண்ணமாதி ஆ இந்த மாரி யூஸ் பண்ணும் பொழுது இன்னு கொஞ்சோ ஹேரோட இது வந்து அதிகமாகு அதிகமான மாரி இருக்கு தென் வந்து குரோத் அதிகமாவு அ ஒ ஒரு வீக் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க அவங்களுக்கு ஹேர்த் ஹேர் குரோத் அதிகமாயிடு
அப்டிங்களா
ஊத்துறது பண்ணி பாருங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க எப்டி இருக்
சேரிங்கா ஆ அப்பறோ கா ஆ சொல்லுங்க்கா
ம் இந்த முட்டை இருக்குல்ல முட்டையோட ஒயிட்டு் அப் ஹேர் மாஸ்கா போடுவாங்க அது வந்துட்டு அது எப்டின்னு தெ தெரில எனக்கு வந்து ஸ்மெல் அடிக்கு அது கஷ்டமா இத ஆகாது செட் ஆகாது அனா நறைய பேர் ஹேர் மாஸ்க்கா போட்டுட்டு
போடுவா அந்த மாதிரி அது எதுக் கு அப்படின்னா வந்து இந்த நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்லா பண்றோல்லக்கா அது நம்ம மிஷினு இதெல்லா வாங்கி வெக்கறோல்ல அதுக்கு பதில இத வந்து இது பண்ணோனா அதுவாவே வந்து அந்த ஒரு ஹேர் நே ச்சராவே ஸ்ட்ரைட் ஆனா மாதிரி இருக்குமாம்மா அப்டி நானு இத கேள்விப்பட்ருக்கங்கா அவ பண்ணீயிருக்கா நானு பாத்துருக்க
து ஆஹா சொல்லுங்க
ஆ அதனால எனக்கு தெரியுங்க்கா அவ ரெண்டு மூணு டைம் பண்ணீட்டு இப்படி சைட்டா இருக்கு அவ முடி கொஞ்சோ வந்து இந்த கர்லி ஹேரா இருக்கு அப்போ இந்த ஒ ஒயிட் டெஃகு வெச்சு போட்டன்னையு கொஞ்சோ வந்து ஸ்ட்ரைட்டன் ரொம்ப நம்ம மிஷின் வெச்சு பண்ற மாதிரி இருக்காது ரொம்ப அந்த இல்லாம நேச்சரா என்ன மாதிரி இருக்கும்மோ அந்த மாதிரி இருக்கு நானு பாத்துருக்க அவங்க அப்டி யூஸ் பண்றத பாத்துருக்கங்கா
அப்பறோ வந்து முடி ரொம்ப பவுன்சா இருக்கு நல்லா வந்து ஒரு லேயர் லேயர் லேயரா வந்துருக் கு நல்லா அப்டியே பொசு பொசுன்ருக்கு. யூஸ் பண்ணவங்க போவ ஹேர்ற நல்லா பாத்துருக்க நல்லா இருக்கு அனா அவங்களா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த அந்த மாரி போட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா தா இருக்கு ஹேரு வந்து பாத்திங்கன்னா கொஞ்சோ திக்கான மாரியு கொஞ்சோ ஸ்ட்ராங்கான மாரியு இருக்கு நா பாத்திருக்கே. அனா எனக்கு அதுல யூஸ் பண்றக் கொஞ்சோ பயமாதாப்ப இருக்கு உண்மைய சொல்லணும்னா எனக்கு வந்து ஸ்கூல் டைம் படிக்கும் போது ரொம்ப ஆ லென்த்து கம்மியா இருந்தாலு ரொம்ப அடர்த்தி கட்டையா இருக்கும்பா இந்த ஸ்கூலுக்கு ரெட் ட ஜடலா யூஸ் பண்ணிட்டு போம்போது நல்லாவே இருக்கு அப்ப நறையா பேரு பாத்து கேப்பாங்க என்னா போடுவீங்க என்னா போடுவீங்க இப்பயுமே அப்படிதா இப்ப நான் ரொம்ப கட் பண்ட்டன் நானு ஏன்னா மெயின்டைன் பண்ணவே முடியறதுல்லன்னு கட் பண்ணிட்ட அ அ அப்ப வந்து இப்ப இப்ப நறைய ஹேர் ஃபால் நறைய இருக்கு அப்போ வந்து எல்லா என்ன போடுவீங்க என்னப் சத்தியமா எனக்கு தெரியாது நா என்ன போடறன்னு இந்த நம்ம யூஸ் பண்ற அந்த கிளினிக் இப்ப ஷாம்பூ தா யூஸ் பண்ணி எப்பயு யூஸ் பண்ற அப்பயேதா யூஸ் பண்ணே அதனால அத தவர எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது எனா இப்ப ரொம்ப அந்த பேபி பொறந்தது அப்பறமே ரொம்ப கொட்டுதுப்பா
ஆமாக்கா ஆமா அவங்கள கேர் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம இன்டெக் வந்து அதிகமா எடுத்துக்கிறது இல்ல அதுதா ஒர் ரீசன் என்னைய கேட்டா ம்ம்
ப்பாமாப்பா அத கொஞ்ச நம்ம பாக்கணு ஏதாவது மெயின்டெயன் பண்ணணு அப்டிதா நெனைப்போ நமக்கு அதுக்கு டைமே கிடைக்காது டைம் கிடைச்சாலு நம்ம அது செய்யமாட்டோ வேற ஏதாவது வேல இருக்கு இத முடிச்சிடலா அத முடிச்சிடலாம்னு தா யோசிப்போ
க்கா செரிக்கா நம்ம அப்புற மாட்டி பேசுவோங்கா எனக்கு கொஞ்சோ அப்புறம் கூப்படுறேங்கா உங்களுக்கு நானு
ஆ செரிப்பா செரிப்பா
ஆ செரிக்கா
ஆ